வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கிறிங்களா நீங்க நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டாச்சா இது மத்யானம் சாப்ட்டாச்சு சாப்ட்டு தேநீரும் குடிச்சாச்சு இனி நை ஆ இரவுக்குதா சாப்பாடு தயாராயிட்டு இருக்கு
என்ன சாப்பாடு
இரவுக்கு ஒரட்டி பருப்பு பீஃப் கொழம்பு
ம்
அங்க என்ன சாப்பாடு இட்லி இட்லி சம்பாரா
ஆ ஆமா
ஆ அப்பறம் வேற என்ன
தோழி எனக்கு வந்து இந்த ஆ சொல்லுங்க
இட்லி சாம்பார் ச கூட்டு சட்னி ஒண்ணு இல்லயா
நா பொடிதா தொட்டு சாப்புடுவோ எல்லாருமே அதனால சாம்பாரு பொடியும்
சேரி சேரி
என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் சும்மா இருக்கோ சமையல் நடந்துட்ருக்கு அப்டே ஒரு ஒரு சைட்ல
நீங்க சமைக்கிறீங்ளா
ஆமா
நீங்க நல்லா சமப்பீங்ளா
கொஞ்சோ கொஞ்சோ தெரிஞ்ச மாரி
என்னலா சம்ப்பீங்க
நா ஒ அது வெள்ள சாதோ வப்பே அப்றோ மீன் கொழம்பு வப்பே அப்றோ அந்த பீஃப் கறி சிக்கன் கறி அந்த மாரி வப்பே அப்றோ அந்த தோரான்லா சொல்லுவாங்கல்ல
வா என்க் தெரியாதே
தோரம்னா அந்த வெஜிடப் வெஜிடப் காய்கறி போட்தந்த கூட்டு கூட்டு வப்பாங்களே
சாரி
தொட்டுக்கதுக்கு
ஆ
அது பீன்ஸ்ஸெல்லா தோர பீன்ஸ்ஸெல்லா தோரோ வப்பாங்கள்ல
பீன்ஸ்லா போட்டு
அது எப்டின்னா ஒரு இப்ப ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி வாங்னா இப்ப பீன்ஸ் வாங்கிருக்கோனா பீன்ஸ்ஸ ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவி அரிஞ்சிட்டு கட் பண்ணணு கட் பண்ணிட்டு அதுக்கப் றோ வந்து சட்டில கொஞ்சோ எண்ணய்ய ஊத்தி கடுகு போட் டு கருவாப்புல்லயு போட்டு வத்தல்ட்ருக்கா முழு வத்தல் முழு வ சொவப் க ஆமா காய காஞ்ச வ த்தல் சொவப்பு கலர் வத்தல் அத போட்டு வசக்கிட்டு க அப்றோ வந்து இந்த பீன்ஸ் வச்சிருக்கோலா வ அரிஞ்சு வச்ச அரிஞ்சு வச்சத நம்ம வந்து வெ அத தட்டி களி கிண்டனு கிண்டி கொஞ்சோ உள்ளி சி சின்ன உள்ளியாருந்தாலு சேரி பெரிய உள்ளியாருந்தாலு கொஞ்சோ போல உள்ளியு வெட்டி அதுக்கூட போட்டு நல்லா வசக்கனு உப்பு போட்டு வசக்கிட்டு அப்டே ஒரு கொஞ்சோ சிம்முல போட்டுடா அடுப்ப கொஞ்சோ சிம்ல போட்டுட்டு கொஞ்சோ போல தேங்கேய் எடுத்தும் திரி திரிவி வச்சிருவோம்ல அந்த தேங்கேய் எடுத்து கொஞ்சோ மஞ்சப் பொடி ஒரே ஒரு ப பல்லு பூண்டு ஒரு பல்லு பூண்டு
ம்
ஒரு பல் பூண்டு அப்றோ ஒரு காஞ்ச வத்தல் காஞ்சவத்தல் கொஞ்சொ போல சீரகம் போட்டு லைட்டா அந்த பல்ஸ்ல போட் டு எடுப்பாங்கல்ல மிக்ஸில அரைக்கம்ப அத பல்ஸ்ல போட்டு லைட்டா எடுத்துட்டு அப்றோ வந்து அத வந் து பீன்ஸ நல்லா வெந்த பெறக்கி இந்த அரப்ப வந்து அதுல கொட்டி கிண்டுனா போது கொஞ்சொ அந்த அரப் பு ஸ்மெல் வந்து மார்ற வரைக்கு கொஞ்சொ கிண்டுனா போது உப்பு வந்து தேவயான அளவு போடனு
நா சமச்சா நா சமச்சா சாப்ட முடியாது
ம் அதேலா போற நானே எனக்கே தெரியாது ஃபர்ஸ்சு சமையல்லா அப்புறம் வந்து ஒவ்வொன்னா வெச்சு வெச்சு பழகி பழகிதா சமையல் வந்தது
அப்ப நா இப்பதா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜீ அப்பதா இப்பதா நா ஆரம்பிச்சிருக்கே
சேரி மத்யான என்ன சமையல்
மதியானோ வெள்ள சாதமும் ம் புளி குழம்பும் வச்சிருந்தாங்க
ஓம் சேர் சேர் மீன் வாங்களியா
மீனு வீட்டுல மாலப்போட போறாங்கல ச அதனாலதா மீன் வாங்கல
மீன் வாங்கள சேர் சேர்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நான் வந்து இது சும்மா அப்டி உக்காந்துருக்கே
இல்ல இப்பதா ஸ்டூடண்ட்டா படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்ட
ஹவுஸ் ஒய்ஃப்தா
ம் சேர்
நீங்க என்ன மேடம் படிச்சுட்டா இருக்கிங்க
ஆ ஆமா நா படிச்சுட்டு இருக்கே
என்ன படிசுட்டு இருக்கீங்க
கல்லூரி படிசுட்டு இருக்கே
சேர் சேர் இல்ல இல்ல எங்க வீட்லோட வேலைக்கு அப்டனு நேரம் அப்டி போயிருது நா ந்த புக்ஸ் எல்லாம் படிக்கறதுல
பெரு வெள்ளங்காயச்சிட்டு போய் போவீங்களா
எப்ப வாச்சு
எங்க போயிருக்கீங்க இப்ப கடைசி இப்ப கடைசியா எங்க போயிருீங்க
கடைசியா டூருங்கன்னா ஆஹ அவ்ளோ எங்கயு போகல புள்ள வீட்டுல தான் இருப்பான் ஒரு வர்ஷம் மேல ஆகுது போயி
வீட்ல இருந்தாலும்
வீட்ல இருந்தா அப்படியே வேல செய்யுது அப்படியே நேரம் போயிடும்
உம் ஆமா நன் இப்ப கல்லூரி படிச்ட்டு இருக்கேன் இந்த ஆமா போயிட்டு வர வந்து வர்றதுக்கே கரெக்டா
இருக்கும் அதான் அதே மாரிதான் இல்லத்தரசியூ வீட்டு சமையல் வேல முடிக்கும் போ கரெக்டா இருக்கும்
உம்
எங்கயும் போணும்ல்லாம் யோசிக்கவே கூடாது
ஆமா இல்ல நீங்க எங்காச் சோ நெறைய எங்கது அருங்காட்சியகம் லாம் இருக்கும் அது மாரி எங்காவது போயிட்டு வரலாம்ல
இல்ல அதுக்கு நேரமே கெடைக்காது
இல்ல வீட்லயே எவ்வளவு நாளைக்குதான் இருக்றது
அது எல்லாரு கூட்டிட்டு போனாதான போக முடியு நம்ம ஒத்தைக்கு போமுடியாதுல்ல
அத ஆமா ஆனா நம்ம எல்லாரோடயு போறதுக்கு நம்ம தனியாவே பொய்ட்டு வந்துல்லா
ம் மே மேரேஜ் முடிஞ்சா அப்டி போக முடியாதுல்ல தனியாட்டு
ஆமா ஆமா இப்ப இப்ப சின்ன புள்ளையிலே போனாதா உண்டு
ஆமா சின்ன பிள்ளையுள போனாதா உண்டு
ம்
இட்லி சாம்பார்லா வச்சாச்சா
ஆ சமச்சாச்சு சமச்சிட்டு இப்பதா வந்தோ மேல
மாடியில இருக்கா ம் சாப்புட்ற மட்டு
ஆமா பெய்ட்டு சாப்டவேண்டியதா
ஓகே ஓகே
அப்றோ வந்துட்டு இந்த அந்த ஆடைகள்லா சொல்லுவோம்ல ஹலோ சகோதரி கேக்குதா
க்குதா ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க என்னது
ஆடைகள்
ஆமா
ஆ அதுல வந்துட்டு அதுல கொஞ்சோ என்னன்ன இது இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு
ஆடைகள்ல்னா டரெஸ்ஸூதானே
அ ஆமா
அ ஆமா அதுல வந்து சுடுதாரு நாங்கயா இது இல்லத்தரசினால எப்பயுமே நைட்டிதா போட்றது
எங்கயு வெளில போனா மட்டு சுடுதார் எடுத்து போட்றது
ம் நீங்க ஏதாச்சு நீங்க இந்த
உடுத்த மாட்டோ
ம் ம் ம் அந்த இது இனிப்பலா ஏதாச்சு நல்லா செய்வீங்ளா ரொம்ப சிம்பிளா செய்ற
இல்ல அதெல்லா அதெல்லா செய்யவு தெரியாது பண்ட வகைகள்லா அவ்ளவா செய்ய தெரியாது சாப்பாடு மட்டுதா செய்ய தெரியு
ஸ்டெடிலா அ வீட்ல யாராது ஸ்டடி படிச்சி வீட்ல யாராது ப படிச்ட்டு இருக்காங்களா
ஆமா எ தங்கச்சி அவுங்க படிச்சுட்ருக்காங்க பி காம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க நா வந்து ம் ஆங்கிலம் எடுத்ருக்க சேர் சேர்
உங்க அண்ண கிட்ட உங்களுக்கு என்னெல்லா புடிக்கு
எனக்கு நா இது ஸ்வீடன்னு சொன்னா இனிப்பு வகைல பால்கோவா ந நல்ல புடிக்கு ம் பால்கோவா அப்ற ஐஸ்கிரீம் அதெல்லா நல்லா புடிக்கு சாப்பாடுன் எடுத்துக்கிட்டா காய்கறி தவர மீதி அ
ஏ
காய்கறி தவர மீனு மீனு சிக்கன் பீப் மட்டன் அவ்ளோதா புடிக்கு எல்லா வகையான மீனு புடிக்கு
காய்கறில வந்துட்டு நீங்க வந்துட்டு அது இல்ல இப் காய்கறியே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒண்ணு இல்ல இப்போ ஒன்னு இல்ல வாழைக்காய வந்துட்டு நீங்க தோச கல்ல போட்டு ட்டு இது பண்ணீங்கன்னா மீன் மாரிதா இருக்கு
ன்னா மீன் மாரிதா இருக்கு
அந்த நம்ம மீனுக்கு போ ஆ மீனுக்கு போட்ற மசாலால்லா போட்டு நம்ம செஞ்சோம்னா மீன் மாரிதா இருக்கு
ஆ சரி சரி நாங்க வாழைக்க பொறுச்சதில்ல ஆனா வெண்டிக்கால்லா பொரிச்சிருக்கோ வெண்டைக்கா கத்திரிக்கா அதெல்லா பொறிப்போ அந்த மீனுக்கு மசாலா போட்டு பொறிக்கிற மாரி பொறிப்போ காலிஃப்ளவர்
நம்ம இந்த காய்கறில்லா வந்துட்டு காய்கறில உள்ள அ துவை தா இதுலயு இருக்கு இந்த கோழி மீன்லயு
ஆனா அது வ அது அத விடவு இது டேஸ்ட் நல்ல சுவையா இருக்கு அந்த மாரி தா இது எடுக்கிறது காய்கறி எடுக்கதுல்ல ஆனா வந்து எதுல காய்கறிலதா ரொம்ப சத்து
ஆ ஆமா பிளஸ் அதுக்கப்ற வந்துட்டு நீங்க வந்து அத சுவையா சமைச்சீங்கன்னா அது நல்லாருக்கு
நல்லாருக்கு
த்துக்கு மாற்ற தெரியாது ஒரே மாரி தா இருக்கு
ஆமா ஆமா
ம்
வெண்டக்கால்லா எடுத்து பொறிச்சா எங்களுக்கெல்லா எப்டின்னா நல்லா மொருவுன மாரி வேணு வெண்டக்கால்லா
ம் ம்
நாங்க வெண்டக்கா பொறிப்போ கத்திரிக்கா பொறிப்போ
ஆ ம் சகோதரி நா வக்கிற நம்ம நமக்கு குடுத்த இது முடிஞ்சிருச்சு
ஆ சரி ஆ பண்ணுங்க